ம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே அ இன்னைக்கு திருவிழாக்கள பத்தி பேசலாம் திருவிழாக்கள அப்டின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு அ திருவிழா அப்டின்னாலே வந்து அந்த குடும்பமா வந்து ஒன்று சேர்ந்து அ நம்ம இந்த திருவிழாக்கள வந்து கொண்டாடுறதா இருக்கட்டும் அ உணவுகள் சமைச்சு சாப்பிடுறதா இருக்கட்டும் அ பல நாட்கள் வந்து பல வேலைகள்ல வந்து இருந்திருக்கும் ஆனா அந்த திருவிழா நாட்கள்ல மட்டும் எப்டியாவது வந்து அ விடுமுறைய வந்து கேட்டுட்டாவது பள்ளிலயோ கல்லூரிலயோ இல்ல வேலை பணிபுரியிற இடங்கள்லயும் வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த திருவிழா நாட்களுக்கு மட்டும் வந்து விடுமுறை கேட்டுட்டு வந்துரும் அப்டி வரும் போது குடும்பமா ஒன்று சேர்ந்து ம் நம்ம அந்த திருவிழாக்கள கொண்டாடுற அந்த அனுபவம் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் திருவிழாக்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
உண்மைதாங்க இப்ப திருவிழா எல்லா வந்துருச்சு அப்டின்னாலே நம்மள அப் எவ்வளோவ் சந்தோஷப்படுவோம் அது மட்டும் இல்லாம வந்து எப்படா அந்த திருவிழா வரும் அப்டின்ட்டு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருப்போ ஏன்னா வந்து இந்த திருவிழா அப்டின்றது நம்ம மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதிய தருது அதுவு இல்லாம நம்ம சொந்தங்கள் எல்லா பாக்க போறோம் அப்டின்ற ஒரு இது அதே மாரியே ஒரு எப்படா இதுக்குன்னு ஒரு நம்ம வந்து விடுமுறை எடுப்போ அப்டின்ற மாரி ஒரு ஆர்வம் இரு நம்ம சின்ன வயசுல எல்லா பாத்தோம்னா அந்த மாரிதா இருக்கும் ம்ச் ரொம்பலா வ திருவிா பத்தி நம தெரியாது ஆனா வந்து திருவிழா வந்து நம்ம விடுமுறை எடுத்து போயிருவோ அப்டின்ற ஒரு எண் ணம் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்புறோ கொஞ்ச நாள் போக போகாதா நம்ம கொஞ்சோ பிள்ள ஆகும்போது சேரி இதுக்குதா திருவிழாலா கொண்டாடுறாங்க அப்டின்ற தெரிய ஆரம்பிக்கும் இந்த பண்டிகைகள்ல்லா வெறும் ஒரு கொண்டாட்டம் ம ட்டு இல்லங்க அது ஒரு சமூகத்தோட ஒரு நினைவுகளா அந்த மரபுகள் எல்லா ஒரு தக்கு வச்சுக்கிறதுதா அடுத்தடுத்து வந்து வர்ரவங்களுக்கு வந்து இந்த மரபுகள வந்து நம்ம சொல்லி் கொடுக்கணு அப்டின்றக்காக தா அந்த திருவிழாலா நடத்துறாங்க சில இடங்கள் எல்லா பாத்தோம்னா திருவிழாக்கள் எல்லா நடத்தனாலே மழ பெய்யும் அப்டின்னு சொல்லுவாங்க சில நல்ல காரியங்கள் எல்லா நடக்கும் அப்படின்றது எல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடி ஒரு வரலாறு கண்டிப்பா இருக்குத செய்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாரி பண்டிகை கொண்டாடுவாங்க இப்ப ஒவ்வொரு இடத்துல பாத்தோம் அப்டின்னா வந்து அ படையல் எல்லா போடுவாங்க ஒவ்வொரு இடத்துல பாத்தோம் அப்டின்னா அதுக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு ஆடைகள் எல்லா அணிவாங்க இப்டின்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த வரலாறு இருக்கு அந்த கொண்டாடுற வித த்து மொ ஒரு விதமா இருக்கு அப்டின்னே சொல்லலா அப்டி பாத்தோம்னா இப்ப இருக்கிற தலைமுறைகில்லா அந்த வரலாறுகில்லா நம்ம கண்டிப்பா முழுமையா புரி்சக்கிட்டாங்களா அப்டினு போயிட்டோம்னா சிலர் வந்து அத கொஞ்சோ ஆர்வமா எடுக்கறாங்க ஆனா சிலர் இன்னு தலைமுறையில வந்து எல்லாருமே வந்து அதிகமா ஒரு தொழில்நுட்பத்துல முழுகறனால இதுல வந்து அதிகமா வந்து ஈடுபட மாட் டறாங்க அவங்களோட வேலை இப்ப இருக்க சுமை இது எல்லாமே அந்த தாக்கங்களால இப்ப அதிகமா நெறையா பேரு அவங்களோட ஊர் திருவிழா கூட வரமாட்டேன்றாங்க ஆனா பலர் அத வந்து கண்டிப்பா ஒரு விடுமுறை நாளாம் நம்ம பாக்கணு கண்டிப்பா அத எடுத்துட்டு வரணு அப்டின்னுட்டு அவங்க பிள்ளை எல்லா கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட பெரியவங்களோட இருந்து அவங்க மூலமா அந்த பழக்க வழக்க எல்லா கத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருகாங்க அப்டின்னே சொல்லலா இப்போ உதாரணமா எடு த்துடோம்னா தீபம் ஏற்றுறது பூஜை செய்யறது எல்லாமே சின்ன சின்ன செயல்கள் தா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பொருள் இருக்கின்றதா வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாரி செயல்கள் எல்லா வந்து ஒரு அர்த்தத்த விளக்கும் போதுதா குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு ஆர்வத்த ஏற்படுத்துது செர் போ சின்ன வயசு இப்ப இதெல்லா சொல்லி் குடுத்துருக்காங்க அப்டின்ட்டு இப்ப இந்த தீபாவளி இந்த மாரிய பண்டிகைகள்லா இருக்குல இதெல்லா பத்தி என்ன நினைக்கிறிங்க வேற என்ன மாரி பண்டிகை எல்லா நீங்க கொண்டாடுவீங்க அதெல்லா பத்தி சொல்ல முடியுமா
கண்டிப்பா பண்டிகை அப்டின்னு சொன்னாலே ஆ மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ம் ம்ச் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி அப்டின்னே சொல்லலா அ மகிழ்ச்சியா இருக்கிற தருணங்கள் நம்ம ஒற்றுமையா நம்மளுடைய பண்பாட்ட வந்து வெளிப்படுத்துற விதோ அப்டின்னே சொ ல்லலா இது எல்லாமே வந்து அந்த சிறப்பான நாட்கள் தா நம்ம எவ்ளோ வேலையில எவ்ளோ பொறுப்புல இருந்தாலுமே அந்த மகிழ்ச்சியான அந்த புத்துணர்ச்சிய தருவது வந்து இந்த பண்டிகை காலங்கள் மட்டுதா அப்டின்னே சொல்லலா அ பல விஷயங்கள் இருக்கு பல மொழிகள் இருக்கு பல அ கலாச்சாரங்கள் இருக்கு அதெல்லா தாண்டி பலவிதமான பண்டிகைகள் வந்து கொண்டாடிட்ருக்கோ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாடியு வந்து ஒவ்வொரு வரலாறு வந்து சிறப்பு மிக்க ஒரு நல்ல கருத்துக்கல்லா இருக்கு அப்டின்னே சொல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் அப்டின்னும் போது முக்கியமா வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த பாடங்கள் அப்படின்னே சொல்லலா அ எப்படி வந்து அந்த தீபாவளி நேரங்கள்ல வந்து அ கெட்டத வந்து நம்ம அழிச்சுட்டு நல்லத வந்து உருவாக்கறோ அப்டின்ற அந்த ஒரு அ கருத்து வந்து வெளிப்பாடுதோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு ஆனா அதையும் தாண்டி தீபாவளி அப்டின்னு சொன்னாலே வந்து பட்டாசு அ இப்ப பொதுவா எல்லாரு தீபாவளி எல்லாருமே கொண்டாடுறாங்க அ ஆடை புது ஆடைதா போடணு அப்படின்ற அவசிய இல்ல நம்ம சிறு வயதா இருக்கும் போதெல்லா வந்து அ கண்டிப்பா பட்டாசு இருக்கணு அ கண்டிப்பா புது துணி இருக்கணு இது இல்லாம நம்மளுடைய தீபாவளியே இல்ல அப்டின்னே சொல்லலா ஆனா இப்ப வர நாட்கல்லா பாத்தோ அப்டின்னா பட்டாசு வெடிப்போம் ஆனா அது ஒரு சில இத வந்து நம்ம வந்து கொறச்சுக்கிறோ காரண என்ன அப்டின்னா அ முன்னைய மாதிரி அ நம்ப வந்து அந்த னுடைய அத வந்து நம்ம பின்பற்றது கெடையாது ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச வளந்துட்டோ அப்ப நம்ம என்ன பண்றோனா பண்டிகைகள் வந்து ஆடை உடுத்தறதோ இல்ல வந்து பட்டாசு வெடிச்சாதா அப்டின்ட்டு கெடையாது இல்லாதவங்களுக்கு வந்து உதவி பண்றதா இருக்கட்டும் அதே போல வந்து அந்த பண்டிகை நாட்கள்ல நம்ம வீட்ல வந்து அந்த பலகாரங்கல்லா சுடுவோ அப்ப அந்த பலகாரங்கள் சுடும்போது என்ன அத வந்து மற்றவர்கள் பகிர்கணு அப்டின்னு நெனைப்போ பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாருக்கு குடுக்கும் போது அதுல ஒரு ம கிழ்ச்சி அப்போ அந்த பண்டிகை நாட்கள்ல நம்ப புது துணி போடுறதா இருக்கட்டும் அ மத்த விஷயங்களுக்கு வந்து செலவு பண்றது தாண்டி அ நெற நெறைய பேருக்கு வந்து வந்து சாப்பாடு வந்து குடுக்கலாம் இந்த மாரி பல விதமான உதவிகள் பண்றது மூலியமா நம்முடைய வெளிப்பாடு இருக்கு அப்டின்னே சொல்லா ம் தீபாவளி அப்டின்றத தாண்டி இந்த பொங்கல் நாட்கள் அப்டின்னா அதுல நாலு நாட்கள் இந்த விவசாயினுடைய திருநாளா வந்து முக்கியமா அத கொண்டாடுறோ ஏ அப்டின்னா பொதுவா அந்த ஜனவரி மாதத்துலதா நம்ம கொண்டாடுவோ நான்கு நாட்கள் வந்து நடைபெறு இந்த போகி தை பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் இது எல்லாமே வந்து மக்கள் வந்து இந்த வீடுகள்ல வந்து சுத்த செஞ்சுட்டு கோலம் போட்டு அ புதிய உடை அணியதா இருக்கட்டு இந்த சக்கர பொங்கல் சாப்பர்றது இந்த சூரிய பகவானுக்கு வந்து நன்றி செல்றது இது எல்லாமே வந்து அ ஒரு உழைப்பின் மதிப்ப வந்து கற்று கொடுக்குது அப்டின்னே சொல்லலா இந்த பொங்கல் நா கு அப்போ ஒவ்வொரு கருத்துக்கள் நெறஞ்சது அப்டின்னு மோது அ நெறைய விஷ்யங்கள்ருக்கு அ இந்த புத்தாண்டு அப்டிங்க மோது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பண்டிகை அப்டின்னே சொல்லா அத பத்தி உங்ளுடைய கருத்தென்ன
ஆமாங்க இந்த புத்தாண்டு வந்துட்டாலே வந்து எல்லார்க்குமே ஒரு சந்தோ ஷோ வந்துரு அப்டின்னே சொல்லா செரி புதிய ஆண்டு பெறக்குது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கணு அப்டின்ற ஒரு அ ஒரு வழிபாடு இருக்கு அதே மாரி சில பேர்லா வந்து புதிய ஆடைகள் அணிவாங்க புதுசா வந்து சில பேர் தொழில்லா ஆரம்மிப்பாங்க இப்பிடி புதிய புதிய விஷ்யங்கள செய்வாங்க பண்டிகை அப்டின்னாலே ஒரு ஆழமான பொருள் எப்டி இர்க்குனா புதுசா சிந்திக்கணு அ புதிய விஷ்யங்கள அ பண்ணனு அப்டின்டு இப்ப இந்த பண்டிகல்லா என்ன சொல்றாங்க அப்டின்னா நெறைய உறவுகள்லா இருக்கும்ல இப்ப சில நேரங்கள்ல வந்து நம்ம யார்கிட்டயாது சண்ட போட்ருப்போ நம்ளோட அம்மா நம்ளோட மாமா, சித்தப்பா யார் கூடயாச்சு யாராச்சு ஒரு உறவுகளோட சண்ட போட்ருப்போ அப்டி இருக்கமோது இந்த பண்டிகைல என்ன ஆகும்னா என்ன பண்ணும்னா எல்லாரைமே ஒன்னா சேக்குமா சேர் பண்டிக காலத்துல கண்டிப்பா நம்ம எ குடும்பத்தோட கண்டிப்பா சேரணு கொண்டாட்ணு அப்டின்றக்காக சண்டையே போட்ருத்தாலு நம்ம போய் கூப்டுவோ கூப்ட்டு வந்து வரட்டு அப்டின்ற மாரி கூப்டுவாங்களா கூப்ட்டு அப்றோ அதுக்கப்றோ அவங்களு மன எறங்கி என்ன பண்ணுவாங்கனா பண்டிகை கொண்டாட்றக்கா வருவாங்க இப்பிடி மனுஷங்கள வந்து ஒன்னா சேக்கறத் அதாது சண்ட போட்ட மனுஷங்கள ஒன்னா சேக்கறக்காகதா இந்த பண்டிகையில்லா கொண்டு வந்திருக்காங்க அப்டின்லா முன்னோர்கள்லா சொல்லி நம்ம கேள்விப்பட்ருப்போ ஒரு சமூகத்துல இந்த மாரி உணர்வுகள்லா நெலச்சிருக்க கண்டிப்பா பண்டிகைள் அப்டின்றது காரணமா இருக்கதாங்க செய்து ஏனா மனுஷங்க ஒரே கோட்ல இணைக்கிற ஒரு பாலமாக இருக் கறாங்க ஏனா பண்டிகை இல்லாம வாழ்க்கை எப்பிடி இருக்கு அப்டின் நெனச்சாலே ஒரு ஒரே மாதிரி ஒரு மாரி அ நம்ளுக்கு வந்து ஒரு சலிப்பான வாழ்க்கையாதா இருக்குன்ட்டு தோணுது அதனாலதா ஆண்டுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பண்டிகைலா அமைக்கப்பட்ருக்காங்க அது மட்டுமில்லாம இப்ப வெறு வந்து நம்ம ஊர்ல கொண்டாட்ற பண்டிகைகள் மட் டு இல்லாம மொத்தமா ஒரு நாடே கொண்டாட்ற பண்டிகைகள் இருக்கு பண்டிகைலியு உணவோட அப்டின்றத் தா ரொம்ப முக்கியமா இருக்கு ஏனா பண்டிகைகள் வந்தாலே புதிய ஆடை புதிய புதிய உணவுகள் இந்த மார தா நம்ளுக் யோசிக்க தோணு மொதல ஏனா ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒரு தனித்துவமான உணவு இருக்கு இப்ப பொங்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சக்கர பொங்கல் தா அதுல ரொம்ப புடிக்கு அ சக்கர பொங்கல் குடுத் சாப்பிட்றது அதே மாரி தீபாவளில எடுத்துட்டோ அப்டினா பலகாரங்கள் அ வந்து செய்வாங்க மொத நாள் இரவே அதுக்கான பலகாரங்கள்லா செஞ்சு வெச்சிருவாங்க அ அது மட்டுமில்லாம இப்ப அறுவடை காலத்துலல்லா பாத்தம்னா அந்த எடத்துல செய்யப்போற உணவுகள்லா ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப சில பேர்லா பாத் தம்னா அறுவடை காலங்கள்ல வந்து இந்த பருப்பு சோறு அப்டினு செய்வாங்க அதெல்லா வந்து அந்த சூரியனுக்கு ஒரு நல் ஒரு நன்றி செலுத்தற மாரியே அப்டின்னே சொல்லா இது விவசாயத்துல ஒரு மகத்துவத்த உணர்த்துதுன்னு சொல்லா உணவு மூலமா பண்பாடு பரிமாற்றமு நடக்கதா செய்து ஏனா உணவு அப்டின்றது நம்ம பண்பாட்டு மொழி தான அப்டின்னே சொல்லா பண்டிகை காலங்கல்ல முன்ன ஒரு உடை அணியிறதுலயு வந்து கூட ஒரு வித மார்பு ஒரு மரபு இருக்குனே சொல்லாங்க அந்த சமூகத்துல அவுங்ளோட அழகியல் அந்த பார்வை எல்லாத்தியு வெளிப்படுத்துவாங் இப்ப சில பேர் பாத் தோபினா இப்ப இந்த மேற்கு இந்த நார்த் சைட்லலா பாத்தோ அப்டின்னா அவுங்க அணியக்கூடிய அந்த சேலை அப்டின்றது வித்தியாசமா அணிவாங் அத இங்கிட்டு நம்ம பாத்தோம்னா அணியக்கூடிய சேலை அப்டின்றது வித்தியாசமாருக்கு இப்டி ஒவ்வொரு மரபு அவுங்களோட தனித்துவத்த ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க அது மட்டுமில்லாம ஒரு நல்ல மாற்றமாவு இது பார்க்கப்படுது அப்டின்னே சொல்லா பண்டிகை இல்லாம அவுங்களோட கலைகள் ஒன்னோட ஒண்ணு ஒரு இணஞ்சிருக் கு என்னதா வேற வேற நாடுகள் இருந்தாலு எல்லாமே ஒரு பண்டிகை தா நடனோ இசை நாடக அப்டி எல்லா இடத்துலியு இருக் க்கதாங்க செய்யுது இப்ப இந்த மக்களோட உணர்ச்சிகள் அவுங்க பண்டிகைகள் வந்து எவ்ளோ ஒரு ஒற்றுமையா இருக்காங்கன் நெனக்கிறீங்க
கண்டிப்பா பண்டிகை நாட்கள்ல மட்டுந்தா வந்து எல்லா உறவினர்களையு செரி எல்லா மக்களையு உன்னும உன்னா பாக்க முடியு ஆ இல்லாட்டினா எல்லாருமே வந்து பல ஊர்கள்ல இருக்காங்க பல இடங்கள்ல வந்து வேலை செய்யறாங்க பள்ளிக்கு போறாங்க கல்லூரிக் இந்த மாரி பல விதமான பிரிவினைலே இருக்காங்க அப்போ இந்த பண்டிகை நாட்கள்ல மட்டுதா வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற கூடிய நாட்கள் அப்டினே சொல்லா முக்கியமா அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைளலா பாத்தோம்னா ஆ நெறைய வீடுகள்ல வந்து கேக் வெட்டி நட்சத்திரம்லா வந்து வாசல்ல வந்து தொங்க விட்ருப்பாங்க நறைய அந்த அந்த கிறிஸ்மஸ் மரங்கள்ல வச்சு அதுல நறைய வந்து சின்ன சின்ன பொம்மைகள் சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் எல்லாம் தொங்க விட்ருப்பாங்க அது ரொம்பவே பாக்க அழகார்க்கு அ சின்ன கொழந்தைகளுக்கு வந்து அது எல்லாமே வந்து ஈர்க்க கூடிய ஒன்றார்க்கு குழந்தைகள் வந்து அத வந்து ஈர்த்து அது கூட விளையாட்றதா இருக்கட்டு அதே போல இந்த கிறிஸ் மிஸ்ல வந்து அன்பையு செரி அமைதியையு பகிர்றது வந்து ஒரு கற்று குடுக்கிற ஒன்று அப்டின்னே சொல்லா அ நறைய பண்டிகைகள் இருக்கு இந்த ரம்ஜானு பக்ரீத் பண்டிகை இதெல்லா அப்ப ரம்ஜான் பக்ரீத்தின்னாலே நமக்கு வந்து நம்ம ம் அதாவது ஆட்டுக்கறி பிரியாணி தா நமக்கு மனசுல வருமே அந்த அளவுக்கு வந்து அந்த ரம்ஜான்ல வந்து அந்த நோம்பிருந்து அவுங்க இறைவன வந்து வழிபட்றதா இருக்கட்டு ஏழை மக்களுக்கு வந்து உதவி செஞ்சு இந்த பண்டிகைய வந்து ஒரு முக்கிய நோக் கமா வந்து கொண்டாட்றது அதன இதனா மனிதநேயம் வந்து வளர்க்குது அப்டின்னே சொல்லா இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து பண்டிகைகள வந்து ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து கொண்டாட்றாங்க ஆனா இந்த கொண்டாட்றது விஷயத்துல வந்து முக்கியமான ஒன்று மகிழ்ச்சி எல்லாரு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து அவுங்களுடைய மனசு விட்டு பகிர்றதா இருக்கட்டு உதவி பண்றதா இருக்கட்டு இது எல்லாமே வந்து மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அப்டின்னே சொல்லா நன்றி
நன்றி